ம் சேரி சேரிங்க்கா உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா இரு க்கும்?
ஆ எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா நல்லா சாப்ட்டு தூங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு எங்க விடறாய்ங்க ஆமா ஆ
த்துக்கு முன்னாடியாவது நடந்திருக்கு அதுக்கப்
அ அப்போதைக்கி நமக்கு அந்த அளவுக்கு எது சாப்படணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா ஆ ஆமா அந்த அளவுக்கு இப்ப இப்ப இருக்க பிள்ளைங்கள வளக்க நம்ம வந்து இது வேணு அது வேணு அப்டி இப்டில்லா கேக்குறோ என்னமோ வீட்ல குடுக்கறத சாப்டுப்புட்டு ஆமா ஆ நீங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டு ஆ
அப்பல்லா மொதல்ல இதெல்லா ஆள் நெறையா இருப்பாக இப்ப எல்லா ஒவ்வொரு ஒவ்வொருத்தர வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னு ரெண் ரெண்ட வச்சுக்கிட்டு
ஆ
க்கு இது வேணு அது வேணு மொதல்ல எல்லா எல்லாரு என்ன சமைக்கிறாங்களோ அதத்தா சாப்படற மார இருக்கு. ம் இப்ப இதுகளுக்காகவே நம்ம தனியா ட்ரைனிங் எடு க்க வேண்டியதா இருக்குதுக்கா.
ஆமா ஆமா எ இதுல வேற வெரைட்டியா கேக்குறாய்ங்க அவ அத கொண்டு வந்திருக்கா அம்
ம் இல்ல எனக்கு கரெக்டாதா இருக்கு அ அது மாரி எதுவு இது இல்லயே
சேரிப்பா ஓகே ஆ
ஆமா பேசுங்க ம் இப்ப இது பண்ண மு டியாதல்லங் கண்டினியூ பண்ற மாரதா இருக்கு
ஆமா ஆமா ஆ அதா அப்பல்லா வந்து என்ன ஒரு பெரியம்மா வீட்டுக்கு போவோ சித்தி வீட்டுக்கு போவோ அது ஆ அங்க வந்துட்டு எல்லா எல்லாருக்கு ஒரே சமையலு ஏ ஆமா மணி
வெளையாடுற அவசரத்துல சா விடவே மாட் டோ வீடு வீடா வீடு வீடா அத்த சித்தி அது மாரி இருக்கு லீவ் விட்டாலே அது மாரிதா நல்லா இருக்குமல்
ஆமா ஆமா அததா சொல்றே வெறு சாதோ சோற வச்சுக்கிட்டு இந்த மாங்கா சீசன் அப்ப எல்லா வெறு இந்த மாங்காய வெச்சு சாப்படறது அ அப்பல்லா சாப்ட்டுட்டு இருப்போ இப்பல்லா அப்படியா இவிங்களுக்கு ஐயோ லீவ் விட்டாச்சு என்ன வெரைட்டி பண்ணனு
ஆமா ஆமா எது என்னென்ன செஞ்சு குடுத்துவிடுவீங்க ஸ்கூலுக்கெல்லா
ஸ்கூலுக்கு வந்து ஆ நார்மலாதா செய்யறது சில் சில சமயோ என்ன கேப்பாய்ங்க இந்த பிரியாணி வேணும்பாய்ங்க யேன் பொண்ணு பாஸ்தா பாஸ்தாங்கு பாஸ்தா பிரியாணி கொஞ்ச ஸ்பெஷலா வேணும்மா அப்டின்னா அந்த மாரி செய்யறது பன்னீர் கிரேவி குடுங்க அ அதுதா எங்களுக்கு ஸ்பெஷலு நீங்க என்ன ஸ்பெஷலு?
எங்க வீட்லயு அதா சப்பாத்தி சப்பாத்தி நைட்டு டெய்லியு பண்ணுவோ ஸ்கூலுக்கு அது மாரி இல்ல இந்த சில் லி சப்பாத்தி பிரியாணின்னா போவே எங்க எங்காளுகழுக்கு எங்காளுக்கு காலைல பிரியாணி மத்தியான பிரியாணி நைட் நைட்டு பிரியாணினாலு ஓகேன்றுவாரு
ஆமா ஆமா ஆ நா பிரியாணி வச்சுட்டு கொஞ்ச ஒயிட் ரைஸ் வச்சிருறது இவைங்களுக்கே சரியா போயிரு நமக்கு அந்த ஒயிட் ரைஸ் ஆ சாப்டுக்குவோ அப்டிங்ற மாதிரி தா ஆமா உம் ஆமா
பெரியவுங்களுக்கு சமக்கிறது கொஞ்ச ஒரப்ப இருக்கு ஒரப்பா சமக்க முடியாதா அதனால அவனுக்கு மட்டு தனியா இந்த பிரியாணி மாரி பண்ணிருவே நம்மளுக்கு எப்பயு போல சமக்ற மாரி சமச்சரது உம்
சேரி சேரி நல்லது நல்லது ஆமா உ இவுங்க அப்பாக்குமே வந்து அந்த பிரியாணிலா பிடிக்காது அவுங்களுக்கு என்ன நான் வெஜா இருந்தாலு ஒரு காய் வெக்கணு ஆமா வெறு நான் வெஜ் மட்டு தானா வெறு சிக்கனா வெறு மீனா ஆமா வெறு மீனா வெறு மீன் வெறு சிக்கன் எதாவது ஒரு காய்கறி எதாவது வெக்கணு உம்
வெஜ்ஜோட நான்வெஜ் சேரக்கூடாது வெஜ் தனியா இருக்கணு நான் வெஜ் தனியா இருக்கணு அது சேந்து சாப்ட மாட்டாங்க அதனால இப்ப ஒவ்வொருத்த பசங்க பாத்தீங்ளா பீன்ஸ் பொரியல் கே இந்த மாரி பொரியல்லா செய்யுபோது ஒரு எஃகு வந்து சேத்து ஃப்ரை
ஆமாமா ஆமா நாங்ளே இப்டி செய்வோமே ஏதோ எல்லாதுலயே ஒரு முட்ட ரெண்டு முட்டய பொத்து ஊத்திட்டோனா பிள்ளங்க சாப்டுங்ல அந்த முட்ட மாதிரி இருக்குன்ட்டு
அந்த மாரி பண்ண முடியாது அவுங்க சாப்டாம மாட்டாங்ளா அது ஒரு ட்ரா பேக் ஆயிடு எங்களுக்கு உம் நாங்க எல்லாத்லயு பொடலங்கா கேரட்டு சாப்டாத காய் எல்லா அதுல லைட்டா முட்ட போட்டா சாப்ருங்க
ஆ ஆமா அதா
அ இதோட சேத்து ஒரு முட்டய போட்டு கெளறி குடுத்துடோனா உம் நெறய சாப்டட்டு அப்டி எங்கதுல அதான் சொல்றேன்ல வெஜ்ஜு நான் வெஜ்ஜு சேர மாட்டாக அதனால அப்டித்தா இருக்கு உம் நீங்க தேங்கா பூ போடுவீங்க அதுக்கு பதிலா ம் போடுவாங்க க்கா
ஆமா அந்த பொரியல்ல அதா வெரதோனா நாங்க ஆமா வெரதோனா தேங்கா போடுவோ அதா விரதமா இருந்தா தேங்கா சேப்போ ஆ இல்லாட்டினா எஃக் போட்டுகுறது ஆமா அவ்ளதா உம்
உ கேக் ஐட்டம்லா கே ட்டடோ பிடிக்க மாட்டாங்களா வீட்ல செய்யுங்க அது பண்ணுங்கன்ட்டு அப்டிலா இல்லப்பா வாங்கதா குடுக்கறது அதெல்லா நா செய்யலா முடியாது இல்லங்க ரெண்டு தடவ ட்ரை பண்ணே நல்லா வர்ல ஹ உ உ உ உ சாப் ஙக்கா தயவு செஞ்சு நீங்க வாங்கியே குடுத்தரலா நீங்க
அ இது வேஸ்ட்டு நீ செய்றதுக்கு அ அடுப்பு வேஸ்ட்டு ஜாமா வேஸ்ட்டு அப்டி இப்டின்னாங்க சேரி விடு அப்டின்டு அது என்னதா இருந்தாலு அவன்ல தாப்பா செய்யணு நீங்க அவன் வச்சிருக்கீங்களா
இல்ல இல்ல இப்ப இல்ல உ இல்ல உ அது அதுல பண்ணா அ அதுவு அதே ரேஷியோல பண்ணா தா கரெட்டா வரு
ஆமா ஆமா எங்களுக்குப்பா
ஸோ அந்ததுலா மாறிச்சுனா வரமாட்டேங்குது
ஆமா ஆமா எங்களுக்கு பக்கத்துல ஒருத்தவங்க அப்டிதா தா அது வேற ஊர்ல இருக்கும் போது பக்கத்துல கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்க கேக் நல்லா செய்வாங்க அந்த கிறிஸ்மஸ் அப்போ அந்த கப் கேக் அந்த குட்டி குட்டியா அந்த கேக்கு அ அதெல்லா நல்லாவே இருந்துச்சு அத சாப்ட்டுட்டு செய்யணு போல ஒரு ஆச
அ இல்ல ஒரு ஷோல தா ஒரு ஷோல சொன்னாங்க அப்படித்தா சொன்னாங்க ஃபஸ்ட்டு கேக் வேணும்னு கேட்டதுக்கு அவன் வேணும்னு கேட்டாங்க அவன் வாங்கி குடுத்துட்டே அவன் வாங்கி குடுத்த பிறகு மறுபடியு அதுக்கு உள்ள சாமான் லா வாங்கி தர சொல்றாங்க இந்த பாஸ்கெட் தா செட் ஆகு இந்த இதுதா போடணு க்ளவ் தா போடணு அப்படிங்கிற மாரி கேட்டாங்க சேரி அதுவு வாங்கி குடுத் அதுக்கப்பறோ இந்த எசன்ஸ் ஊத்துனா தா இந்த ஃப்ளேவர் வரு இந்த இது ஊத்தனாதா இதுன்ட்டு டெய்லி என்னைய ஒர்கே ஒரு நாள் ஒரு கேக் கேட்டதுக்காக டெய்லி இப்போ விதவித ஃப்ளேவர் வேணும்ன்னு சொல்லிட்டு என்னய அலைய விட்றாங்க அப்டினாங்க
ஆமா மா ஆ அதுக்கு வெளிலே வாங்கி சாப்பிட்டுக்கலா என்ன நம்ம டெய்லியா கேக் சாப்பிட போறோ
சொன்னாங்க ஒரு நாள் கேக் கேட்டது குத்தமானு தெரில எனக்கு அவ்ளோ செலவு வச்சிட்டாங்க அது மட்டு இல்லாம இப்ப டெய்லி கேக் செய்ரே கேக் செய்ரேன்ட்டு அந்த ஃபீலே இல்லாம போயிருச்சு அப்டின்னாரு அவரு உ
உ ஆமா
இல்ல இதில வேற எனக்கு அந்த ஃப்ளேவர் வேணு இந்த ஃப்ளேவர் வேணும்னு கூட்டிகிட்டு போய் வாங்க சொல்கிறாங்க அது கெடைக்கலேனா நீங்க அது வாங்கி குடுக்காதங்காட்டு தா எனக்கு கெ நல்லாலாம போய்சு அப்டின்னு நம்ம மேலயே பண்ணிடுறாங்க அப்டின்னு சொல்லிட்ருந்தாங்க உ உ உ உ
பேத்டேக்கு வெட்
உ இந்த ஆர்ஃபரயேர் இதுலலா சமச்சாலு அது இந்த மாரிலா இன்ட்ரஸ்ட் இருக்காங்க உ இல்லல்லக்கா நா பாப்பே நா அந்த மாரிலா அவ்ளவாலா ட்ரை பண்றது இல்ல உ பில்லங்கெல்லா வெல கொடுத் தாங்கறதில்ல
கீங்கல்ல ஆமா இல்ல நீங்க ஸ்லிம் அ இருக்கீங்க அதனால வந்து அந்த மாரிலா ட்ரை பண்ண வேணா
உ அது வேணா உண்ம தா அது மாரி ட்ரை பண்ல பட் நா எனக்கு இந்த அயன் இதுல சமைச்சா புடி கு அதுனால இந்த தோசைகல் இருக்குல்லங்க அதுலயே நிறையா செய்வே இந்த ஃபிஷ்லா இருக்குல்லைங்க ஃபிஷ்ஷெல்லா வந்து நாங்க கடாயில போடுறத விட தோச கல்லே போட்டு எடுக்குரது உ அது ஆயல் நிறையாவு ஆகாது இது கொஞ்சோ நல்லாவு இருக்கு அது மாரி பிஷ்ல கிரேவி வப் ப்போ அந்த சப்பாத்திக்கு நைட்டு கிரேவி மாரி வப் போ அது வந்து நம்ம நார்மல் கடாய்ல செஞ்சா டேஸ்ட்டு அவ்ளவா நல்லா இல்ல அந்த இரும்புல செஞ் ஞம்னா நல்லாருக் கு உ இல்ல இரும்பு தோச கல்ல தா செஞ்ச இப்ப கடாய ஒரு செட் கி வச்சிருக்கே இப்பதா இனிமே அடுத்து போம்போதா கொண்டு போனு
சேரி சேரி புதுசு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஆமா அ அங்க பக்கத்துல இருக்கவங்களுக்குல்லா நம்ம ஃபுட்லா குடுத்தீங்ளா
போனாங்க உ அ நம்ம தமிழ் ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்களுக்கு குடுப்போ அவங்க வந்து மத்த ஃபெஸ்ட் டீவல் வருதுல்ல அப்ப கொடுப்பாங்க அது வேணா அது அங்க இருக்குரது அ ஒரு பெனிஃபிட் ஃபிட்
ஆமா ஆமா அது ஒண்ணு க்கு ம் ம் ம் எங்க இதுல வந்து உங்க இது பொங்கல் நல்லா இருக் கு நாங்க ஒருதடவ அப்டிதா இருந்தப்போ பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் சங்கராந்தி நல்லா இருக்குமே அப்டின் சொல்லி அவங்க வேல பாக்குற எடத்துக்
ம் ம் ம் ம் நமக்கு அது சாதாரணமா தெரியு அதுவா பரவால்லங்க இத் இட்லி இருக் க்குல்ல ஒருத்தங்கல்லா இட்லி இட்லிய வந்து அங்க வந்து எங்குன் சொல்ல ஆங்கன்து வ ஒரு இன்ஸ்டூட் இருக்குல சின்ன புள்ளை எல்லா அனுப் போமுல்ல அந்த இன்ஸ்டூட்ல காம்படிஷன் மாரி வெச்சாங்க அதுல வந்து பெரிய பெரியது பூரி நெறையா வேற வேற ஐட்டம்லா கொண்டு வந்தாங்க அதெல்லா ஜெயிக்கல வெறு இட்லியு குர்மா வெச் வெச்சிட்டு கொண்டு போனாங்க அது ஜெயிச்சுருச்சு நா சொன்ன இட்லி எல்லா ஒருன் டிஷ்ஷா அப்டின்ன அம்மா ரெகுலரா எடுக்குறது ஒ ஒனக்கு இது டிஷ்ஷான் தெரியான இந் இந்த ஊர்ல வந்து இதெல்லா அபூர்வமா பாப்பாங்க நீ கொ செஞ்சு கொடுத்துப்பாரு அவனுக் பிரைஸ் வருதா இல்லையான் மட்டும் பாருன்னாங்க அது மாரி குடுத்து உட்ட ஃபஸ்ட்டு பிரைஸ் வந்துரு ச்சுங்க இல்ல நார்மல் வெஜ்ஜி குருமாதா அது சொல்லி டாங்க வெஜ்ஜுதா பண்ணனு அப்டின் சொல்லிட்டாங்க ஆ ஆ அது நா சாம்பார் வந்து நம் நம்ம நம்ம ஆளுகளுக்குலாம் புடிக்கு அந்தாளுகளுக்கெல்லா அந்த மா சப்பாத்தி சாப்புற ஆளுகளுக்குல்லா குருமாதா புடிக்கு ம்ம் அது அ ம் இதுமே ரெண்டு எதோ டிஷ் செஞ்சு குடுத் டாங்க சாம்பார் குருமா ஒன்னு இன்னொரு எதோ சட்னி ஒன்னு குடுத்து உட்டாங்க
ம் சேரி சேரி
நம்மல்லா இட்லிய பிச்சு சாப்புடுவோம்ல அவங்க அப்டி சாப்பட மாட் டாங்க ஒரு இட்லி எடுத்து இல்ல ஒரு இட் இட்லி எடுத்து அதுக்குள்ள இது பண்ணி சாப்பான் டிப் பண்ணி சாப்புடுவாங்க
ஆ ஆ ஆ பவுல்ல வந்து தனித்தனியா வெச்சுட்டு அப்
பவுல்ல வச்சுட்டு ஆ அப்டியே டிப் பண்ணி டிப் பண்ணி சாப்புட்ற மாரி ம் ஆ எ பையனு ரெண்டு மூணு வருஷ அப்பிடித்தா சாப்ட்டா அ ஆ அங்க பாத்து பழகிட்டு ஸ்கூல் போறா ல்ல அவுங்களோட பழகிட்டு அது மாரி தா சாப் டா இப்ப அதுக்கப்பறந்தா இப்ப மவனே மாத்திட்டா நாங்கலா சாப்புறத பாத்து மாறி
ம் இந்த போளி சாப்புடுவாங்ளா அவுங்க போளி வந்து இந்த நெய்ய வச்சு தொட்டு சாப்புடுவாங்க அது ஒரு சைடு நாங்க அ நாங்க இருந்த சைடு வந்து போளி வந்து ரொம்ப ஃபேமஸு அந்த போளி கூட என்னன்னா நெய்ய பவுல்ல வக்கிறாய்ங்க ஆமா நம்மல்லா நெய்யாடா அப்டின்னு நெய்ய பவுல்ல வச்சு அது தொட்டு தொட்டு சாப்புன்னுமா நெய்ய தொட்டு தொட்டு சாப்புன்னுமா டிப்படிச்சு சாப்புடுங்க டிப்படிச்சு சாப்புடுங்க அப்டின்ட்டு அ போ ளி இ இல்ல அது நார்மலா தா இந்ச்சு சூடால்லா இல்ல ஆ எப்பவ்மே எந்த ஃபங்ஷனா இருந்தாலு அவுங்க போளி போட்டுர்றாங்க என்ன ஃபங்ஷனா இருந்தாலு போளி போளின் போட்ருவாங்க அந்த சைடு ஆமா ம்
ம்லா எப்டி சாம்பார் ரசொ இந்த மார்லா ங்ள அங்க அது மார்லா இல்ல பிரியாணி புலாவு அ அ அப்டி இல்லைனா இந்த அது சாப்புடாததுக ஒயிட் ரைஸ் ஸு டால் அது மாரி சாப்புடுவாங்க ஆ சிக்கன் அ சிக்கனுக்கு பதிலா இங்க வெஜ்ஜுல லந்து பன்னீரு பண்ணிருவாங்க
ம்
அது மாரிதா இருக்கு கீர் வச்சுருவாங்க பாயாசோக்கு பதிலா கீர் அ து மாரி மாத்தி ருவாங்க ம் அப்பில்லா சாப்ட்டு நமக்கு இங்க வ ரும் போது இது மாரி சாப்புனுன் தோணு
ம் ஆமாமா ஆமாமா
அங்கர்ந்துட்டு இங்க வந் தா செட் ஆகாது எங்ளுக்கு செட் டாரக்கு ஒரு ஒன் மன்த் தாகு
ம் நாங்க இது பண்ணதுல பாத்தன்னா சாம்பார்ன்னு சொல்லுவாங்கே எல்லாத்துக்கு பேரு சாம்பார்தா சொல்லுவாங்கே அதுல பீன்ஸ்